ஹெலோ என்ன பண்றீங்க்கா நான் சும்மா தண்டா சாப்ட்டியா அ சாப்ட்டாச்சுங்க்கா நீங்க அ நா சாப்ட்டாச்சு அ அக்கா வந்தாளா ஆ அக்கா இப்பதாங்க்கா ரீசன்ட்டா வந்துட்டு போனாங்க இ செரி ஹெங்க பேங்ளூர்லந்தா
இல்லைங்காய்
இல்லிங் ஹா இங்க ஃபங்ஷன் கார வந்துருந்தாங்க ஓ செரி செரி வந்துட்டு அங்கருந்து அப்டியே வந்துட்டங் கா செரி செரி செரி ம் உங்க சிஸ் ஸ்டர் எப்டிக்காங்க என் சிஸ்டர் நல்லாருக்காங்க அவுங்க பேங்ளூர்லதா இர் க்காங்க மலப்பேஞ்சன்னிக்கூட அங்க அங்கதா இருந்தாங்க என்ன ஒரே சவுண்டா இருக்கு ஒரு மாரி விட்டு விட்டு அதுதா என்னன் தெர்லைங்க்கா எக்கோ அடி து எனக்கே அப்டியா தெர்லுயே இப்போ ஓகே வார்
எதாவ்து ஃபோன் ப்ராப்ளமா இருக்கு நனக்கிறங்கா
கிறங்கா ஆ ஆனா இப்ப நல்லா இப்போ ஓகேவார்க்கு அப்லயா கொஞ்ச நேருத்துக்கு மட்டு ஒரு மாறி விட்டு விட்டு விட்டு விட்டு எ க் கோ அடுச்சுட்டே இருக்கு
இல்லடா இ போவு மறுவுடி ஒரு மாரி படபடப்டப் படா அடிக்குது விட்டு விட்டு அடி இது போலா
ஏய் எனக்கு எனக்கே எ வாய்ஸ்ஸா கேக்குது
ஆஹ் உனக்கு டவர் இருக்கா
எனக்கு டவறு இருக்குதுங்கேளாக்கா
எனக்கு புல் டவர் இருக்கு ஃபோன் இஷீவா தா இருக்கு நெனைக்கிறே இல்ல நெட்வொர்க் இஷீவா இருக்கு நெனைக்கிறேக்கா என் தங்கச்சி பெங்களூர்ல இருந்து வந்ந நானு இன்ஸ்டால பாத்த உம்
க்குல்ல எது ஆலங்கட்டி மழ வந்துச்சின்ட்டு
செண்டு ஆலங்கட்டி மழை பேஞ்சுது ஆமா அங்கதா இருக் ங்க பெங்களூர்ல தா இருக்காங்க அவுங்க போய்ட்டு டூ இயர்ஸ் ஆச்சு ல்லா அங்கேயேதா இருக்காங்க வர்ல அப்ப மழை பெய்ஞ்ச டைம்ல அங்கதா இருந்திருக்கா நல்ல பெரிய பெரிய ஆஹ் பீசஸா விழுந்திருக்க ஐஸ்சு என்ன ஆயிடுச்சு முன்னாடி போட்டிருக்காங்க ஓடு ஓடு மாதிரி டிசைன் குடுத்துருப்பாங்கல்ல வீட்டு்ல அதெல்லா கூட ஒடைஞ்ருச்சி விழுந்தா இதுல
உம் இப்
ஓ இப்போ இது ரெடி பண்ட்டாங்களா சேஃபாங்க்கா அங்க அவுங்களுக்கு என்னன்னா நெறைய இப்டி கைல அள்ளுற அளவுக்கே மழ நெறையா பெஞ்சிருக்கு ஒர ஒரமா அப்டியே ஃபுல்லா வீட்டு வீட்டு சைட்ல அந்த இடத்துலல்லா நல்லா ஐஸ் உருகாம அப்டியே இருக்கு ஏ ம் ஆமா நானு பாத்தே எனக்கு வீடியோ அனுப்பிருந்தா பாத்தே நா ஏ நா இருந்த ஏரியாவு கோயம்புத்தூர் சைடுமே ஒரு ஒரு சில டைம் வந்து மழ பெஞ்சிருக்கு ஆ ஒரே ஒரு நாள் பேங்ளூர் பேஞ்சது இல்லையா அந்த அன்னக்கி வந்து ஆலங்கட் டி மழ பேஞ்சது ஆனா பெரிய பெரிய பீசஸா இல்லா ம சின்னதா சின்ன க்யூப் சைஸ் மட்டு பேஞ்சிருக்கு இங்க பெருசா எதுவு அதென்னா ஒரு பத்து பத்து நிமிஷோ அவ்வளதா பேஞ்சுது பெருசால்லா பெய்யல ஒரு சில எடத்துக்கு மட்டு பேஞ்சிருக்கும் போல ஆனா பேங்களூர் சைடு பேஞ்சதுதா ஆச்சரியோ ஏ இது நாள் வரைக்கு பாக்காத அளவுக்கு பேஞ்சிருக்கு
அதுதாங்க்கா அங்கயே வெயில் எப்டியெல்லா அடிக்கு அந்த சைடே வந்து ஆலங்கட்டி மழ வந்துருக்கு.
ஆமா ஆ கிளைமேட் இப்ப கொஞ்சோ கூலிங்கா இருக்கு அப்டின்னா கொஞ்சோ மழ பேஞ்சங்காட்டி கூலிங்கா இருக்கு அப்டின்னா அப்புறம் மறுபடியும் வெயில் அடிக்குது அப்படின்னா நான் பேசினப்போ ஆனா நம்ம ஊரு சைடுக்கு பக்கமும் அப்படித்தான இருக்கு நம்ம ஊரு சைடுக்கு அங்க கொஞ்சோ வெயில் கம்மிதான் ஓ செரி செரிங்கா அவங்க இரு உங்க ஏரியா கொஞ்சோ கூலிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொன்ன இங்கயுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மழ வருது ஒரு நாள் வெயில் அடிக்குது அதுக்கு அப்புறம் திருப்பி மழ வருது அப்படியே தானேக்கா இருக்கு ஆமா இங்கயும் அப்படியே தான் இருக்கு அதனாலதான் நம்மளால தாக்கியே புடிக்க முடியுதுலல்லா இந்த வெயில் தாக்கு புடிக்க முடியுமா ரொம்ப கஷ்டோல பயங்கர ஹீட்டுங்கா என்னால இருக்கவே முடியல ஆஹ் சுத்தம் சும்மா இருக்கவே முடியல இன்னொன்னு என்னன்னா ஈவினிங் டைம் ஒரு நாலு அஞ்சு மணி போல இப்ப நம்ம வெளியவே போறோம் அப்டினாலும் ஆஹ் பைக்கில போறோம் அப்டின்னாலோ அனல் காத்துல நம்ம ஸ்கின் அப்டியே எரிது எனக்கெல்லா போம்போது மூஞ்சியெல்லா எரிச்சல் புடிச்சிருச்சு கண் எரிச்சல் புடிச்சிருச்சு ஆஹ் அந்த ஹீட் என்னால தாங்க முடியல
ஆமாங்கா அப்டிதா இருக்கு இப்போ ஒரு பன்னெண்டு
பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு மேலதா வந்து கொஞ்சமே காத்து வருது ஆஹ் நீ அது அதே பாத்தினாலோ அனல் காத்த தா இருக்கூ இப்ப நா இருக்கறது வந்து இப்ப என் வீட்டுல இருந்துட்டு நா எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இங்க தோட்டத்து குள்ள இருக்கங்காட்டி ஓகே சுத்தியு மர இருக்கங்காட்டி ஓரளவுக்கு பரவால இப்ப நா இருக்கிற இடத்துல வந்து ஃபுல்லா பில்டிங் இருக்கா ஆஹ் பக்கத்துல ரோட்டு பக்கோ இருக்கங்காட்டி என்னகுதுன்னா அனல் காத்து அப்படியே உம் கதவ தொறந்தா இங்கையு அனல் காத்துதா அடிக்கு இன்னொன்னு என்னன்னா ஹீட் புல்லா சுத்தியு படவு ரொம்ப ஹீட்டா இருக்கு உள்ளெல்லா உள்ளெல்லா வீட்டுக்குள்ள எல்லா இருக்கவே முடிய மாட்டேது ஆமாங்கா பயங்கரமா வெயில் இருக்கும் போது புல்லா இறங்கிருதா இப்ப டே டைம்லயு நமக்கு சூடா இருக்கு அந்த மொத்த வெயிலு இறங்கு போது நைட்டு இன்னு ஜாஸ்தியா ஹீட் ஆகுது அய்யோ நைட்டெல்லா ஏசி இல்லாம தூங்கவே முடியுமாட் இது இப்ப இந்த மழ வந்தங்காட்டி பரவாயில்ல ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலா மழையு வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டோ நம்ம ஆஹ் தாக்கு புடிக்கறதே ஆமாங்கா இங்கேயு தா மழ வந்த டைமுக்கு வெளியில எல்லாரு படுத்தாச்சு பெட் போட்டு உம்
அதனால நல்லா சில்லுனு இருந்துச்சு
செரி ஆனா வெய் அந்த மழை வந்த டைமுக்கு ஹீட் கிளப்பிருக்கும்ல்ல ஆமா அப்ப அந்த டைமுக்கு உள்ள ரூம்ல தூங்கவே முடியல அவ்ளோ ஹீட்டு மழை வந்ததுனால ஏசியும் போட முடியல உம் இல்ல அது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு இத்தன் நாள் மழ வந்திருந்ததின்னா ஒரு நாள் ஹீட் கெளப்புனாலு அடுத்த நாள் வந்து அந்த ஹீட் கொறஞ்சிருக்கூ இவ்ளோ நாள் நல்ல வெயில் அடிச்சிது இல்லையா நெழல் காஞ்சிருக்கூ அது கொஞ்சோ வந்து தூறிட்டு போயிருச்சு மழ நின்னுருச்சின்னா பூமியோட ஹீட் ஹீட்டு வந்து வெளியே வர ஆரம்பிக்கூ அதுவூ ஈவினிங் டைம்லா சுத்தோ யாருமே அங்க உக்கான்ட்டு இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அடிக்கூ அனல் ஆமாங்க்கா அதுவூ கரெக்ட் தா இப்ப நீங்க சொல்ற மாரி கண்டின்யூஸா ஒரு மூணு நாலு நாள் அ மழ வந்துச்சுன்னா தெரிஞ்சிக்காது நம்ளுக்கு ம் இப்போ மத்தியத்திக்கு மேலதானே மழ வருது அடுத்த நாள் பாத்தா ஃபுல்லா வெயில் அடிக்குது உம் அதுக்கடுத் இத்தன் நாள் மழ வருது இப்டியேதா இருக்கு இப்ப என் தங்கச்சியூ அங்க இருந்து வந்து இருந்துட்டு இங்க ஒரே நாள் இருந்துட்டு இல்லல்ல என்னால முடியாது நான் போறேன் அப்படின்ட்டு அவ போயிட்டா கெளம்பி இங்க வந்து கொஞ்சோ வெயில் அதிகம் தான் அங்கது காட்டிலும் ஆ அது வேணா கண்டிப்பாதான்கா ஏன்னா எனக்கே இப்போ என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்துட்டு இப்போ அம்மா வீட்ல வந்து இருக்கவே முடியல சுத்தமா ம் இல்ல உங்க உங்க வீட்டு சைடு கொஞ்சம் வெயில் கம்மியா தான் இருக்கும் இல்லையா உங்க ஹஸ்பண்ட் வீட் சைடு ஆமாங்கா அங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்கு உம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா தான அதனால வந்து கூலிங்காயிருக்கு உம் இங்கே வந்து நம்ளுக்கு என்னதா மரோ இருந்தாலு காத்தே வரமாட்டது சுத்தமா இ காத்தே வந்தாலு அனல் காத்துதா அடிக்கிது அதுதா பிரச்னையு கூட ஆமா அனல் காத்தடிக்லேனா கூட எப்டியோ ஒரு பக்கோ மனேஜ் பண்ணிக்லா கொஞ்சு ஆ கொஞ்சு ஈவ்னிங் டைம் கொஞ்சு காத்தடிச்சா கூட பரவால ஈவ்னிங் டைம் வர்ரக் காத் மே சூடாத்த வருது அதுவு ஃபேன் போட்டு ஒக்கர்லான் பாத்தா அதுவுமே சூடாதா வருது மத்யான டைம்லல்லா நீ வெளிய போனீனா அவ்ளோதா ஆ வரும்போது கிர்ல் சிக்கன் மாரிதா வரனு
அதுவேனா கரெக்டிவ்
கரெக்ட்தாங்க்கா மதியானோ ஒரு ஒரு ஒரு டைம் ந ஒரே ஒரு நாள் தா மத்யானோ வேல செஞ்ஜிட்ருந்த ஒரு ஷேடு ட்டேன் ஆயிடுச்சு ஃபேஸே எப்டி ஆச்சுனா நல்ல கரு கரு கரு கரு னு ஆயிட்ட ஆ அந்தளவுக்கு தய்ச் வெயிலு ஆமங்க்கா இங்கே பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு ற்ற க்ளாஸ் போயிட்ருக்றாளா உம் அப்ப அவ மார்னிங் க்ளாஸ் போயிட்டு அப்ட்நூன் ரிட்டன் வந்தா உம் அந்த பொண்ணு காலைல போம்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா போனா ஈவ்னிங் சேரி வீட்டுக் போய் பாக்லானு பாத்தா அப்டியே வந்தந்த டேனானது து டிஃ டிஃப்ரெண்ஸ் தெரியுல்ல ஆம்மா அப்டியே இருக்கு அவ கையிக்கூ ஃபேஸ்க்கு காலுக்
த்தா நானே ஷாக் ஆய்ட்டே காலைல போம்போது எப்டிப்
போது எப்டி போன இப்ப என்ன இப்டி இருக்ற இல்ல டைரக்ட்ட அவ வெயில்ல போம் போது சன்ஸ்கிரீன் இல்லலாம போய்ட்டோ அவ்ளதா
இத்தனைக்கு அந்த பொண்ணு ஃபுல்லா கவர் பண்ணியிற்குங்காஷ்
கா ஷால் வெச்சு ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணி கண்ணு மட்டு தெரியிற மாரி உம் கை மட்டு லைட்டா தெரிஞ்சதுக்கா ஆனா காலும் கலர் பாருங்க எப்டி ஆயிர்ச்சுனு அப்டியே டேன்னானது ஃபுல்லா தெரியிது ஆமா அடி இக்கிற வெயிலுக்கு க்கு நம்ம இருக்றதே பெரிய விஷ்யொதா இங்கெல்லா இந்த வர்ஷோ எல்லா வருஷத்த காட்லு வெயில் அதிகொல்ல மழ இப்பதா கொஞ்ச கொஞ்ச பெஞ்சிருக்கு இப்டியே பேஞ்சிர்ச்சு அப்டின்னா நம்ம தப்பிச்சுப்போ இல்லன்னா கஷ்டோ
அதுதாங்க்கா அப்டி இருந்தா நல்லார்க்கொ
ம் சேரிடா எனக்கு இன்னொர் கால் வருது நா அப்றோ கூப்பட்ற சேரி ஓகே பாருங்க்கா பாய்க்கா ஓகே பாய்டா உம் பாய்